வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம் வணக்கம் குட் மானிங் குட் ஆஃப்டநூன்.
ம்‌ குடாஃப்டநூன்.
இன்னு அஞ் பத்து நிமிஷ்ஷொ ருக்கோ குடாஃப்டன்க்கு.
ஆமா
ஓகே ஓகே ஓகே சரி சரி என்ன பண்றீங்க
நாங்க இங்கதா ருக்கோ சும்மா ஃபோன் பாத்துட்டு ம் சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா
உம் சப்டாச்சு சாப்ட்டாசு உம்ஹு எல்ல செஞ்ச சாப்பிட்டீங்ளா இல்ல வெளில வாங்கி சாப்ட்டீங்ளா ஆட்ரா
இல் லல வீட்ல தா
ஓகே ஓகே ஆட்ரு பண்ணி சாப்புற பழங்கெல்லா உண்டோ
அ இருக்கு எப்ப வாது வாரத்துல ஒரு நாள்
ஓஹோ ஆ ஆனா ஆட்ரு பண்ணி சாப்புற்றது வந்து வீட்டுல சமக்கிற மாரி இருக்கோ
அப்டி இருக்காது தா நம்ம வந்து அதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு ஒரு முந்நூர்ப அப்டீனு ஒரு ஐட்டம் வாங்குவோ இல்ல கொஞ்ச கொஞ்ச தா சாப்ட்டுக்கிற மார் ருக்கு து ஒரு நூறு ரூபாய்கு வெளியில ஏதாவது வாங்கி அதுக்கான திங்ஸ் வாங்கி சமைச்சோனா ரெண்டு வேலைக்கு சாப்ட்றலா நம்ம எல்லாருமே திருப்தியா அந்த மாரி இருக் கு என்ன ஒரு அதாவது ஒரு ஒடம் சர்ல்ல இல்ல ஒரு சோம்பேரித்தனமா இருக்கு வேல அதிகமா பாத்துட்டு ஒரு நாள் அத சமைக்காம ரெஸ்ட்டு தேவ ப்படுது அப்படின்னா அத யோசிக்லா
மித்தப் படி குடும்மான அளவு நம்ம சமைச்சி சாப்ட்டுட்டோனா ரொம்ப நல்லது தா
உண்மதா உண்மதா அதா நீங்க சொன்னீங்க அதுதா ஆன்லைன்ல வாங்குறோ அது வந்து ஒரு பக்கோ சுவையா இருக்குன்னாலு அதுக்கான என்ன போடுறாங்க என்ன எப்படி செய்றாங்கன்னு தெரியாது சொல்லபோனா நீங்க சொன்ன மாரி டபுள் தி அமௌண்ட் தா இருக்கு ஒன்னுல்ல ஒ ரு முன்னூரூபாய்க்கு ஒன்னு வாங்கறோ அப்டின்னா அது வந்து ஒரு ஆள் கூட வயிறுனவா சாப்பட முடியாது அவ்ளோ கம்மியா தா வரு சொல்ல போனா அந்த முன்னூரூபா வீட்ல இருன்ச்ச நாம வீ ட்ல அந்த முன்னூரூபாய்க்கு நறைய ஸ்பெஷலா செய்யலா ஏகப்பட்டது இப்டி தா அப்ப இருக்க இரு க்குலா இருக்கு சொல்ல போ என்னா செய் எப்டி பண்ணறாங்க ஏது பண்றாங்கன்னு தெர்ல ஆனா சுவையா மட்டு இருக்கு எப்டி பண்றாங்கன்ட்டு என்னென்ன கலக்கறாங்க அது ஃப்ரெஷ் சிக்கன் தானா இல்ல எப்டி பண்றா ஒண்ணுமே தெரியர்தில்ல
அதா அதா அதா
ம் ம் ம் அ ம்
நீங்க எப்டி நீங்க வெளியில இது பண்ணுவீங்களா ஆன்லைன்ல அதிகமா வாங்குவீங்களா
ஆன்லைன்ல அதிகமா வாங்க மாட்டே பட் ஆனா எப்பயோ ஒரு டைம் வாங்குவ அது யோசிப்ப நறையா ரேட் டிருக்கு சொல்ல போனா என்னன்னா வீட்ல வந்து செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல என்னா பண்றது வாங்கிதா ஆவணு அப்டின்ட்டு வாங்குவே கிட்டத்த கிச்சன் ச்ச்ச சிக்கன்ல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ரூபா ஏழுநூறு ரூபா சம்திங் இருக்கு அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அதிகமாவு இருக்காது அந்த வீட்ல வந்து மீதி ஆகுமுல நைட்டு ச சாப்படாம கொஞ்சோ மீதி ஆகும்ல அவ்ளோதா இருக்கு ஒரு கிண்ணத்துலதா இருக்கு கிட்டத்தட்ட அது வந்து நானூத்தம்பது ரூவா அப்டிம்பாங்க அது வந்து நம்ம வாங்கி சாப்பட்றோ சுவையா இரு க்கு ஒரு பக்கோ நம்ம அப்டிங்கிறத விட இன்னொரு பக்கம் மனுசு உருத்தல்லா இருக்கு டே என்னடா இவ்ளோ கம்மியா இருக்கு இத போய் நானூத்தம்பது ரூவா போட்டு வாங்கிட்டோமே அப்டிங்கிற ஒரு இது இருக்கு அத வந் து ஒண்ணும் பண்ண முடியாதுதா அத வந்து அதாவ்து வாங்கிட்டோ சாப்ட்டுதா ஆகணு அ அப்பதா தெரியு நமக்கு நம்ம வீட்ல எரியுற டியூப் தூக்கி எரியுற பொருளோட வேல்யூ அப்பதா தெரியு ப்ரோ அந்த நவ்த் எங்க அம்மா சொல்லுவாங்க டே இதுதான வீட்ல தூக்கி எறியுறோ கொஞ்சோண்டு இருக்கு ஸ்மீதியா இருக்கு இத போட்டு நானூத்தம்பது ரூவாக்கு வாங்கிருக்கியேடா அப்டிங்கற ஒரு இதிரஸ் திட்டுவாங்க அது வந்து ஆனா டேஸ்ட்டா இருக்கு அவுங்க எப்டி செய்யறாங்களன் தெரியாது ஆனா வெளில வாங்கற சாப்பாடு டேஸ்டா இருக்கு ஆனா அடுத்த நாள் தா தெரிய வரு டேஸ்ட்டு எப்டி இருந்துச்சு எப்டி இருன்ச்சுனு அடுத்த நாள் தா தெரிய வரு அந்த வயிதெரிச்சலாருக்கட்டு அந்த லூஸ் மோஷன்லா பாத்தீங்கன்னா எதனா வஞ்செரி கேட்டீங்கன்னா அதனால தா வந்திருக்கு
அது எப் ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தா ஏனா எப்ப சாப்ட்டு முடிச்சாலு அடுத்த நாள் ஒரு எஃபெக்ட் காட்
ம் ம்
ம் ஒரு வயித்தெரிச்சலா இருக்கட்டு வாமிட்டா இருக்கட்டு அது ஏன்டா சாப்ட்டோ அப்டின் நெனைக்கிற அளவுக்கு பண்ணு
ஆமா அவ வந்து ஏனா டேஸ்ட்டுக்கு அப்போதைக் டேஸ்ட்டுக் போட்டுறாங்க பட் ஆனா அவுங்க கிச்சன் வந்து சுத்தமா இருக்கா இல்ல அசுத்தமா இருக்கான்னு எதுமே தெரியாது அதே மாரி அவ்ங்க யூஸ் பண்ற பொருட்கள் பாத்தீங்கனா உண்மயிலே ஒரு தரமான பொருட்கள் தானா இப்ப ஃப்ரெஷ்ஷா அப்டிங்கிறது எதுமே தெரியாது அப்டிங்க போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனால நமக்கு சைட் எஃபக் ட் வருதாம் ஏ நம்ம ஹோட்டல் நம்ம ஆடர் போட்றது வந்து எந்த கடையில போட்றோன் தெரியும் ஆனா அவ்ங் கிச்சன் வந்து தெரியாது அப்டிங்கும் போது அது வந்து உண்மையிலே ஒரு இந்த மாரி பின் விளைவுகள் நெறைய சந்திக்லா கண்டிப்பா
அதாவது வந்து எல் அத ஆன்லைன்லன்னு நா சொல்ல முடியாது நம்ம நேர்ல போற ஹோட்டல்ல கூட இந்த விஷயோ நடக்குது என்னன்னா நாங்க ஒரு டைம் வந்து ஒரு காய்கறி கடைக்கு போனோ அங்க வந்து அந்த பழைய தக்காளி இதெல்லா வந்து ஒரு ஃபேஸ்கெட்ல எடுத்தாங்க நா நெனச்சே ஏதாவது கொட்டுறதுக்காக ஏ ஏங்க கொஞ்சோ அ அதாவது லைட்டா மேல வந்து டா பிளாக் ஆனாலு ஒரு டாட்டாயியெல்லா இருக்குல்ல அந்த மாரி இருக்கதையும் சேத்து எடுத்திருந்தாங்க ஏங்க ஏங்க இதில்லா என்ன பண்ண போறீங்க ஏ இப்டி வேஸ்ட் பண்றீங்க அப்டினப்போ அந்த அண்ண சொன்னாரு வேஸ்ட் பண்ணலக்கா கடைக்குதா எடுத்துட்டு போறாங்க ஹோட்டலுக்கு அப்டின்னு அப்ப எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அதாவது ஹோட்டல்ல செய்ற அளவுக்கு நல்லால்லா இல்ல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு இல்ல ஆனா அவுங்க என்ன பண்றாங்க ஆ தக்காளி கூட லைட் லைட்டா தா இதா இருந்துச்சு ஆனா ப்ப பீன்ஸ் கேரட்லா பாதி பாதி அழுகி போனா கூட அதெல்லா பாதி கட் பண்ணிட்டு அந்த மிச்சம் நல்லா இருக்கு பாதி இருக் கல்ல
ம்
அதுலெல்லா சமச்சு குடுக்குறாங்க
அத்தா அத்தா அத்தா
அது எந்த அளவு நல்லாருக்கு நல்லது அப்டின்னு நமக்கு தெரியாதில்ல
ம் ம்
வேஸ்ட் பண்ணக்கூடாது நெனைக்கிறது ஓகே இருந்தாலு ஹோட் டல்ங்கிறப்போ ஒரு அவசரத்துல ஒரு பத்து காய் கட் பண்ணும்போது அதுல ஒன்னு வந்து கெட்டு போயிருந்தாலு அத அவங்க பாத்து கரெக்டா பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அந்த பழைய காய்கறிலந்து கழிச்சு கட்டு ட்டி நீங்க சமைக்கிறீங்கன்னா அப்போ அதுலயு எப்டி வந்து நீங்க கரெக்டா வ எடுப்பீங்க ம் அதே மாரி இந்த காளான் முட்டக்கோசு இதெல்லா வந்து லைட்டா கெட்டு போனா கூட அதை சாப்ட கூடாதாம அது பாய்ஸ் சின் ஆகறதுக்கே சான்ஸ் இருக்காமா அப்டி இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாரி தான அதெல்லா
ஆமா
அதனால மேக்சிமம் வெளில சாப்ட்றத விட நம்ம வீட்ல நம்ம கண்ணுக்கு நேரா பொருள் வாங்கி நம்ம சமச்சு நம்ம கொழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கு குடுக்குறது தா நல்லது
நல்லது ஆமா ஆமா நீங்க இன்னோனு சொன்னீங்க அதா அந்த பேக்கரில பாத்தீங்கன்னா அ ஒரு டைம் யூஸ் பண்ண எண்ணைய யூஸ் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய பேக்கரில பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய யூஸ் பண்ண மாட்டாங்க அ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாரி ரோட் ட்டு சைடில வக்கிற வியாபாரிகளுக்கு வித்துருவாங்க அதே பத்தின இந்த ஓட்டலுக்கா இருக்கட்டு இல்ல வெளி ஓட்சைட்ல பாத்தீங்கன்னா டீ கடை இருக்குல்ல அவுங்க பஜ்ஜி போடுவாங்க அவுங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு விலய கம்மி பண்ணி வித்துருவாங்க அந்த எண்ணெய அவுங்க என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெய வாங்கிட்டு போய் தா செய்யறாங்க சோ அது வந்து எதனால ஓ பேக்கரில வந்து அத செய்யமாட்டாங்க சொல்லுங்க சொல்லுங்க
ம் இல்ல அது ஒரு பத்து டைம் அவுங்க அத யூஸ் பண்ணுவாங்க கொதிக் க வச்சு கொதிக்க வச்சு ஆக்சுவலி ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் அதனால யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அ நம்ம என்ன கேக்க போறோமா இல்ல உங்களுக்கு தெரிய போகுதா நமக்கு
அதா அதா அதா அவுங்க அப்படிதா ஆனா பேக்கரில வந்து யூஸ் பண்றதில்ல அவுங்க வந்து தெரிஞ்சிடு ஏனா பொருள் உங்க ஒனனா ரொம்ப நெறய நாள் வச்சு விக்கணு அப்டிங்கும் போது நம்ப யூஸ் பண்ண எண்ணைலயே யூஸ் பண்ணாங்கனா அவுங்க பொருள் வந்து இதாடுயு சீக்கிரோ கெட்ரும் பண்ண மாட்றாங்க ஆனா இந்த மாதிரி வியாபாரிங்களுக்கு வாங்கிட்டு போயிறாங்க அவுங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி போட்டு தராங்க அது வந்து நெறைய நமக்கு கொலஸ்ட்ரால் ஏற்படும் சத்தியமா சொல்ல போனா நெறைய பிரச்சன இருக்கு லி அதாது பாத்தீனா வெளி உணவே ப எல்லா உணவு சொல்ல முடியாது ஏனா ஒவ்வொரு தள்ளுவண்டி கடை அதாவது பாத்தீனா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லா இந்த மாரி ஆ ஒவ்வோரு தள்ளு வண்டி கடைல பாத்தீனா வீட்டு முற படி சமைச்சு தருவாங்க எல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மாவு கூட பாத்தீனா புளிச்சிருக்காதா வீட்ல அப்போதைக்கு ஆட்ன மாவா இருக்கு தள்ள வண்டி கடைல்லா நீங்க சாப்ட்டு பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு வீட்ல எப்டி சாப்றோ அப்டியே இருக்கு அப்டியே சுத்தமா இருக்கு அவுங்க பண்ற வ அடுப்பாருக் எல்லா சுத்தமா இருக்கு கண்ணார பாக்கலா அவுங்க எப்டி செய்றாங்க என்னனா அதுக் க்கு யாரு போ மாட்டாங்க பிரஸ்டீஜ் ப்ராப்ளோ அவுங்களுக்கு வந்து கொறஞ்சிடு அவுங்களோட மரியாத கொறஞ்சுரு அத அது மாரி கடைல்லலா சாப்டாங்கன்னா ஆனா அந்த மாரி கடைல தா உண்மையாவே ஒரு நல்ல ஒரு டிஷ் கெடைக் கு நல்ல ஓ வீட்ல சாப்பாட மாரி இருக்கு அமௌண்ட் மெயினா கம்மி இப்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லா போயிட்டினா ஒரு தோசை எடுத்துனா ஒரு தோசை எட் நூத்தி எம்பது ரூபா இரநூறுபா அப்டிங்கின்னு சொல்றாங்க பெரிய தோசை அங்கெல்லா போனா ஒரு முப்பது ரூபா நாப்பது முப்பது ரூபாவே அதிகோ ப பதினஞ்சு ரூபா பத்து ரூபா தா ஒரு தோச ஸோ அப்டிங்கம்போது நம்ப அந்த மாரி கடலா யாரு பிர்ப்பேர் பண்ணுறதில்ல ஸோ வந்து ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறாங்க எது நமக்கு இயற் கையா நல்லா நன்மை தருதோ அதெல்லா யாரு பக்கம் போறது இல்ல எது சாப்ட்டா சீக்கிர நமக் நோய் வரும்மோ அது தா அந்த பக்கம் தா போறாங்க சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி நம்ம வந்து போய் போய் எல்லா பாத்துட்டு இருக்க முடியாது நம்ம கிட்ட ஓப்பனா செய்றவுங்களு செய்றாங்க மறச்சு செய்றவங்களு செஞ்சுட்டுதா இருக் க்கறாங்க யாருமே வந்து வியாபாரோனு வரும் போது அத நா இது பண்ணே அது பண்ணேனு சொல்றது கெடையாதுல்ல
இல்ல ஆமா உண்மதா உண்மதா அது எப்டி சொல்றது‌ அது
நறைய இதுல இந்த இன்ஸ்பெக்ஷன்லா போறாங்க அதுலல்லா வந்து நறையா இது மாட்டுது
ம் ம் ம் ஆமா கெட்டு போனது ம் ஒண்ணு இல்ல இந்த பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள்லே இந்த மாரி பண்றாங்க ரெகுலரா போற கடைக்கே டெய்லி ஆ கட வந்து நல்லா ஓடு அந்த கடையில அழுகி போன சிக்கன் வச்சிருக்காங்க அடிகி அழுகி
கண்டிப்பாப் ஏனா அங்கல்லா அதிக சான்ஸ் இருக்கு ஏனா இப்ப நாம நார்மலா போற கடையா இருந்தா ரெகுலரா நீங்க அந்த கடைக்கு போவீங்க ஏதாவது ப்ரச்சனனா அங்க பாவ் அதாவ்து திருப்பி போய் கேப்போ ஆனா இந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸ்க்கு போகும்போது ம் நமக்கு வந்து அது அந்த மாரி திருப்பி வந்து கேக்க மாட்டாங்கல்ல நி வந்துட்டு போறாங்கனா திருப்பி இந்த கடைக்கு வரமாட்டாங்க எந்த ப்ரச்சனைன்னா கூட கேக்க மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா வெளில போய் சாப்புறோ நமக்கு என்ன வேணா ஆகுன்னு அவங்களே அத மனசு இது பண்ணிக்கிறாங்க
ம் ம் ம் ஆமா ஆமா
அதனால அந்த தைரியத்திலே வந்து அந்த சுற்றுலாத்தலத்துல இருக்கவங்கல்லா வந்து கொஞ்சோ கேர்லெஸ்ஸா தா பண்றாங்க
ஆமா ஆமா இன்னோன்னு என்னன்னா சுற்றுலாத்தலங்கள் ஒரே மா சீசன் இருக்காது ஒரு நாள் கூட்டோ அதிகமா இருக்கு அந்த கூட்டத்த நம்பி அவங்க வாங்கி வச்சிருவாங்க அடுத்த நாளு கூட்டோ கம்மியா இருக்கு அந்த பொருள் அப்டி நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க செரி ஓக்கே இத அப்டியே அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலானு சொல்லி அப்டி அப்டி அடுத்த அடுத்த நாள் வைக்கும் போது அது கெட்ருது சொல்ல போனா ஆ வந்து இந்த மாரிதா இருக்கு எல்லா மனசு சோம்பேறி தனமாயிட்டாங்க
ஆமா
ஓக்கே ஓக்கே செரி ஓக்கே நம்ம தொடர்ந்து பேசுவோ ம் ஓக்கே ஓக்கே ம் ம்
பாய்
ம் பாய்